ஹலோ
சொல்றி
என்ன மேடம் பண்றீங்க
நானா அப்பா இப்பதா சிக்கன் எட்துட் வந்து குடுத்தாரு அதா என்ன பண்ணலானு யோச்சுட்டு ஒக்காந்துட்ருக்கே
இப்ப என்ன பண்ணலானு முடிவு பண்ணிருக்க
தெரில எயா தங்கச்சி வேற அது பண்ணு சிக்கன் வந்து க்ரேவி பண்ணிரு இல்ல கொழம்பு வெய்யி இல்லன்னா அதுல எதா ஒரு டிஃப்ரெண்டா பண்ணிக்குடு அப்டீங்கிறா
செரி
அதா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரில உங்கள்ட்ட எதாருந்தா சொல்லே ஐடியா சொல்லே
சேரி நா ஒரு டிஃப்ரெண்டா சொல்றே நீ செய்றீயா அது மாரி செஞ்சு பாரு இடு டேஸ்ட்டோ நல்லாருக்கோ
அப்புடியா சேரி ஓகே நல்லாருந்தா செரிதா போன டைம் செஞ்சு சொதப்பிட்டே
செரி
இந்த டெய் இந்த டைம் கொஞ்சோ நல்லா சொல்லித் தா டி
சேரிமா நா சேரி நா என்ன பண்றதுன்னு சொல்றே நீ அத அப்டியே கரெக்ட்டா பண்ணனா ஆ சிக்கன் கிரேவி அது கிரேவினோ சொல்ல முடியாது கொழம்புனு சொல்ல முடியாது அதாவது வந்து சிக்கன் வறுவலு இல்லாம கொழம்பு ரொம்ப கொழம்பு இல்லாம நார்மலா சத சதன்னு இருக்கோ
நாலு பேருக்கு வந்துட்டு சாப்புற மாரி இருந்தா ஓகே தா
சேரி ஓகே அப்பா அம்மாலா எங்க
அம்மா பக்கத்து ரூமுல அப் தங்கச்சி வந்துட்டு இப்ப ஃபோன் பாத்துட்ருக்குறா அதா யூ டியூப்ல வந்துட்டு என்ன பாக்கலா அப்டின்னு பாத்துட்ருக்கறா அப்பா ச எடுத்து வந்து குடுத்துட்டு போய்ட்டாரு செஞ்சி வெய்யி மதியோ வந்து சாப்ட்டுக்குறே அப்டீன்ட்டு
சேர் செரி
ம்
ஐயா ஆயாலா என்ன பண்றாங்க
அவிங்கலா சாப்புட்டு தென்ன மரத்துக்கடில படுத்துட்டு நாயம் பேசிட்ருக்காங்க
சேர் செரி டீ செரி நா சொல்லட்டா
நீ என்னடி பண்ற
நானா நா இப்பதா ஒக்காந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ட்ருந்த வெப் சீரீஸ் பாத்துட்ருந்த அதனாலதா சேரி பேசி ரொம்ப நாளாச்சா சி சித்தப்பாக்கு கால் பண்ண இப்போ நீ வ ஊர்ல இருந்து வந்திருக்க அப்டீன்னு சொல்லி சொன்னாங்க அதனால தா சேரி ஊ கிட்ட ப ஃபோன் பண்ணி கேக்லா என்ன பண்ற எப்டி இருக்கன் கேக்லா அப்டீன்ட்டு கூப்ட்ட
தேன் சேடி செரி சொல்லு செய் ஆ
செரி நா சொல்ற நீ பண்ணு ஓகேவா
ம் செரி ஓகே
ஃபர்ஸ்ட்டு எப்பொழுதும் போல சிக்கன வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கோ மஞ்சத்தூள் கொஞ்சோம் போட்டு ஒரு கால் ஸ்பூன் போட்டு ஆ அந்த சிக்கன வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோ
செரி ஓகே இல்ல எழுதி வெச்சுக்கறது எல்லாத்தையு ஒடனே கூட கூட பண்ணா லேட்டாயிடோ எழுதி வெச்சுக்கிற
செரி ஓகே
ம் செரி ஓகே எழுதிட்ட
அதுக்கப்புறோ வந்து அத கழுவி வெச்சுட்டியா அது கூட வந்து அ அந்த சிக்கன் இருக்குல்ல அந்த சிக்கன்ல வ ஒரு பாத்தரத்துல போட்டு அந்த சிக்கன்ல வந்து கொஞ்சோ மஞ்சத்தூள் அ க அத என்னது மிளகா காஷ்மீர் மிளகாத்தூளு ஆ சிக்கன் மசாலா அ மல்லித்தூளு கறி மசால் தூளு அ அது மாரி போட்டுட்டு அது கூட வந்து தயிர் இருக்குல்ல நல்லா கெட் இருக்கணு ஒரு கப் தயிறு அந்த அந்த தயிர வந்து அதுக்குள்ள ஊத்தி நல்லா அது நல்லா கலக்கிவூட்டு நல்லா அந்த சிக்கன்ல எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகற மாரி நல்லா இது பண்ணி கலக்கி அப்டே ஓ ஒரு ஓரமா அந்த பாத்தரத்துலே அப்படியே போட்டு மூடி வெச்சுரு நல்லா ஒரு அரமண் நேரோ அந்த சிக்கன் வந்து அந்த மசாலாவோட நல்லா ஊறணு அது ஒரு அது கூடயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பொட்டுக்கோ
ஏய் ஓகே
இஞ்சியு பூண்டயு அரி அரைச்சி அதையு அதுக்குள்ள சேத்து
இஞ்சீ பூண்டு எவ்ளோ இஞ்சியு பூண்டு எவ்வளோ போடணு
ஆ இன் இஞ்சி ஒரு கொஞ்சமா ஒ எப்டி சொல்றது ஒரு ஒரு கட்ட பூண்டுக்கு ஒரு பத் து பல் பாஞ்சு பல் பூண்டு போட்டுக்கோ இப்போ ஒரு கிலோ சிக்கன்னா ஒரு பாஞ்சு பல் பூண்டு போட்டு அது கூட ஒரு கொஞ்சமா அந்த பூண்ட விட கொஞ்சமா கம்மியா இப்ப ஒரு ஸ்பூன் பூண்டு விழுது அப்டின்னா பூண்டு அரைச்சா ஒரு ஸ் பூன் வருதுன்னா அதே மாரி இஞ்சி அர ஸ்பூன் அரைச்சது
இன் அதுல பாதி
அ பூண்டு பூண்டுல பாதி ரெண்டையு அர ச்சு அந்த சிக்கன் கூட சேத்து அதையு அந்த இதுலயே போட்டு நல்லா கலக்கி பெசஞ்சு அப்படியே அது தனியா ஊற வெச்சரனு மூடி போட்டு மூடி ஒரு ஹாஃப் அனர் நல்லா ஹாஃப் அனருங்கிறது ஒரு முக்கா மண் நேரமே நல்லா ஊரட்டு அது ஒரு பக்கோ இருக்க இன்னொரு சைடு வந்து அ அது ஊறி ஒரு அரை மண் நேரத்துக்குள்ள அதா இருக்கட்டு இன்னொரு சைடு வந்து ஒரு தட்டுல வந்து க அது பேரு என்ன கா அ பச்ச மொளகா பச்ச மொளகா ரெண்டு ரெண்டு போட்டுக்கோ அது கூட கருவேப்புல்ல அ அப்பறோ தாலிக்கிறது தேவையான அந்த கருவேப்புல கடுகு அதெல்லா எடுத்து தனியா வெச்சுக்கோ
நீ போரு இப்ப வந்துட்டு பச்ச மொளகா இல்லைன்னா வர மொளகாவு போடலாமா
வர மொளகா போடலா அனா அல்ரெடி நம்ம வரமொளகா தூள் தான சேர்த்துருக்கோ அது கூட இது பச்ச மொளகா போட்டா இன்னு கொஞ்சோ டேஸ்ட் அதிகமா இருக்கு
ம் ஓகே ஓகே
அதனால வந்து இப்ப முக்கா மண் நேரோ ஆனதுக்கப்பறோ அ உனக்கு வெங்காயோ போடணு அப்டின்னா போடலா இல்ல எனக்கு வெங்காயோ தொளிக்றக்லா டைம் இல்ல அப்டின்னா இதா ‌தாள்ச்சுட்டு அப்டியே இந்த சிக்கன எடுத்து கொட்டி செஞ்சுக்லா ஒனக்கு எக்ஸ் ட்டா இது வேணு டேஸ்ட்டு வேணு அப்டின்னா நீ வெங்காயோ சின்ன வெங்காயோ மட்டுந்தா போட்ணு பெரிய வெங்காயோ போடக்கூடாது புரிதா ஏனா பெரிய வெங்காயோ போட்டோனா கொஞ்சோ ஸ்வீட்டாருக்கு இனிச்ச மாரி இருக்கு இதே சின்ன வெங்காயோ போட்டனா வந்து இன்னு கொஞ்சோ நல்லாருக்கு சிக்கனுக்கு சின்ன வெங்காயோ போட்டா இன்னு நல்லா டேஸ்ட்டு இன்னு அதிகமாருக்கு அதனால வந்து எண்ண போ எண்ண ஊத்தி கடுகு கருவாப்ல பச்ச மொளகா ஆ போட்டு இந்த வெங்காயத்தையு போ ட்டு நல்லா வ வணக்கிட்டு வணங்னதுக்கப்பறோ இதுக்கு வந்து த க்காளியெல்லா போட தேவல்ல
ஓ அப்பறோ
தக்காளி தக்காளியே போட வேண்டிதில்ல இதுல நீ அந்த சிக்கன் ஊற வச்சுருக்கல்ல இந்த தயிர் ஊத்துற தெரிமா தயிர் கூடயே வந்து ஒனக்கு இன்னு கொஞ்சோ ஆ புளிப்பா வேணு சிக்கன் வந்து நல்லா கொஞ்சோ நல்லாருக்கணு இன்னு டேஸ்ட்டா இருக்கணு அப்டின்னா ஒனக்கு வேண்ணா ஹாஃப் ல எலுமிச்ச பழோ புழிஞ்சுக்லா அர எலுமிச்ச பழோ அந்த நல்லா ஊற்ன துக்கப்பறோ தயிர் போட்டு மிக்ஸ் பண்றல அப்பவே அந்த எலுமிச்சம்பழத்தயு புழிஞ்சு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டன்னா அந்த புளிப்பு அந்த காரோ எல்லாமே அந்த சிக்கன்ல நல்லா ஊறிருக்குமா அப்றோ இந்த வெங்காயல்லா வணங்னதுக்கப்றோ இத எடுத்து கொட்டி நல்லா வண க்கணு வணங்கம்போது அந்த கலர் சேஞ்ச்சாகும்போது ஒனக்கு கொஞ்சோ ஆ நாலு பேரு சாப்புற மாரி கொஞ்சோ கிரேவி மாரி வேணு அப்டின்னா ஆ அது க்ரேவி மாரி வேணுனா ஆ ஒனக்கு தேவே எவ்ளோ வேணு ஏனா வந்து ஆல்ரெடி அந்த சிக்கன்லயே வந்து ஒனக்கு வந்து எண் தண்ணி வுடு செரியா வணங்கம்போது வந்து ஒனக்கு அந்த சிக்கன்லந்தே தண்ணி வெளிய வரு அதனால வந்து ஒ ஒனக்கு அளவா எவ்ளோ வேணுமோ அந்தளவுக்கு மட்டு நீ தண்ணி ஊத்தி நல்லா மூடி போட்டு மூடிணு சிம்முல நல்லா வேகணு செரியா எல் அல் ஆ இதுக்கு முன்னாடியே வந்து சிக்கன் வந்து நல்லா ஊறிருக்கு
ஆ
ஓகேவா அதனால வந்து நீ வந்து இதையு போட்டு நல்லா மூடி வச்சு நல்லா வெந்ததுக்கப்றமா ஆ இன்னொரு நல்லா மிக்ஸ் வேற எந்த இதுவ்மே போட தேவயில்ல அதுக்குள்ள வந்து நீ வந்து ஆ ம் அந்த அது பேர் என்ன கொத்தமல்லி தழ கடைசியா எறக்கும்போது கொத்தமல்லி தழ தூவி எறக்கிக்கோ வேல முடின்ச்சு அவ்ள தா வொய்ட் ரைஸு தோச சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாருக்கு
ஓ சேரி ஓகே நா பண்ணி பாக்குறே இது எப்டின்ட்டு
ஆ இதுல வேற எதாவ்து ஒனக்கு எதாவ்து டவுட்ருக்கா
இத தேங்கா ஒவ்வொருத்தைங்க வந்து தேங்காய அரச்சு ஊத்துவாங்கல்ல
ஆமா
அது நீ சொல்லவே இல்ல
உங்களுக்கு ஆஹ இதுக்கு வந்து அப்டி போடணுனு அவசியோ இல்ல உனக்கு அந்த மாரி இல்ல உனக்கு கொஞ்சோ திக் க்கா வேணு அப்டின்னா உனக்கு வந்து கொஞ்ச தண்ணியா இருக்கு கிரேவி வந்து கொஞ்ச தண்ணியா இரு அப்டிங்கிற பட்சத்துல நீ தேங்கா சோம்பு முந்திரி இது மூணையு வந்து நல்லா அரைச்சு பேஸ்ட் மாரி நீ வந்து அதுலயு தண்ணி மிக்ஸ் பண்ணிடக் கூடாது லைட்டா தண்ணி ஊத்தி இந்த பேஸ்ட் மாரி இருக்கும்ல அந்த மாரி அந்த சிக்கன்லே இற க்கறக்கு கொஞ்ச முன்னாடி ஒரு ஒரு பத்து நிமிஷத்துல இறக்க போறோன்னா அதுல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே போட்டு நல்லா மி ஒரு மிக்ஸ் குடுத்து ஒரு ந ஒரு ஒரு அஞ்சு நிமிஷ நல்லா அந்த கிரேவி ஃபுல்லா அந்த இது வந்து இறங்கணு நல்லா கொதிக்க விட்டு கடைசியா கொத்த மல்லித்தலை தூவி ஆ இறக்கிட்டேன்னா வேலை முடிஞ்சு இந்த மாரி இதுக்குல்லா வந்து து உனக்கு வந்து இந்த ஒயிட் ரைஸ் இருக்குல்ல ஒயிட் ரைஸ் து வெள்ள சாப்பாடு சப்பாத்தி பரோட்டா அந்த மாரிலா செஞ்சோன்னா இன்னு நல்லாருக்கு
ஓ சேரி சேரி இது இந்த கொலம்பு பேர் என்னது
சிக்கன் கிரேவி தா
ஓ நய் நா வந்து நார்மலா செய்வாங்கல்ல காயெல்லா வணக்குவோ வணக்குவாங்கல்ல
ஆமா
அது மாரி வந்துட்டு சிக்கன் அதுப்பலா போட்டுட்டு சிக்கன் பொடி இருக்கும்ல அது போட்டு நார்மலா வேவ்ஸ் வேக வச்சிருவே
ஆ அப்படி பண்றது அப்டி அப்டி பண்ணாலுமே அது வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்காது இந்த மாரி பண்ணையில வந்து மசாலா எல்லா உள்ள போய் நல்லா டேஸ்ட் இன்னு நல்லா இருக்கு
ம்ஹு நா அப்டி பண்ணுவேனா ஆனா நார்மலா தா இருக்கு ஓகே சாப்பிடறக்கு சொல்லுவாங்கல்ல சாப்பறக்கு ஓகே அப்டின்னுட்டு அது மாரிதா இருக்கு அது
சேரிமா சேரி ஓகே பண்ணிட்டு எப்டி என்னன்னு பாத்துட்டு எனக்கு கூப்டு சரியா
ம் செரி ஓகே நா இப்ப போய் நா எப்டி பண்றேன்னு எழுதி வச்சத பாத்துட்டு அப்டி ஒண்ணு ஒண்ணா பண்றே பண்ணிட்டு நா உனக்கு கால் பண்றே மறுபடியு எப்டி இருக்குன்னு பாத்துட்டு சொல்றே
சேரி சேரிம்மா சேரி இப்ப நா வெக்கிறே
ஆ சேரி
சரி சேரி நீ பாரு நா கூப்புறே
ஆ சேரி ஓகே
ம்